ஹலோ காலை வணக்கம்
என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டாச்சு
அ என்ன சாப்பிட்டீங்க
இன்னைக்கு காலையில இட்லி தோசை சாம்பார் சட்னி
ஓகே ஓகே படிக்கிறீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா
நா படிக்கிறேன்
ஓ பரவால பர
இப்ப லீ இப்ப லீவு அதுனா இப்ப எல்லாம் வீட்லயே இருக்கேன் ஆனா நா படிச்சிட்டுதான் இருக்கேன்
ஓகே ஓகே எதுல இருக்கீங்க
நா லீவு லீவு் வீட்ல இருக்கேன் ஆ வீட்ல இருக்குறேன்
ஓகே ஓகே
இன்ஜினேரிங் படிச்சுட்டு இருக்கேன் இன்ஜினேரிங் மின்ஜினிரிங்
இன்ஜினியர் ஓகே ஓக் இன்ஜினியர் படிச்சிட்டு இருக்கீங்களா
மா மா
ஓகே ஓகே என்ன சிவில் லிங்களா இல்ல மொக்கானிக்கா
நா மெக்கானிக் ரெட்டேங்கில் பத்தி தெரியுமா உங்களுக்கு
நா நா இல்ல ப்ரோ நா ந இது கம்ப்யூட்டர் இன்ஜினேயர் சோ மெக்கானிக்க பத்தி தெரியாது
ஓகே ஓகே என்ன பண்றீங்க நீங்க
நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஐ டி ஐ டி ஐ டி
புரியல புரியல
ஐடி ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராரா
என்ன மாதிரியான அது ஒருக்கு
எனக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி இதுல இருந்து எனக்கு இது கொடுப்பாங்க
என்னது இப்பறோ
டாஸ்க்கு கொடுப்பாங்க
ம்
டா அவுங்க ஒரு சாஃப்ட்வேர் குடுத்தாங்கனா சாஃப்ட்வேர டெவலப் பண்ணித் தர்ணு
பியா
ம் அவுங்குளுக்கு அவுங்குளுக்கு தேவைங்கிற மார் நாங்க
ரெடி பண்ணி குடுக்கணுங்
ரெடி பண்ணி குடு
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்ளுக்கு தெரியுமா உங்ளுக் தெரியுமா ப்ரோ
ஆ நா அதே என்னோட ஒர்க்கே அதா
ஓக்கே ப்ரோ ஓக்கே ப்ரோ ப்ரோ இப்ப இப்ப ஏ இப்ப எனக்கு அந்த பத் த்தி கொஞ்ச கத்து குடுக்க சொன்னா நீங்க கத் தருவீங்ளா அத பத்தி கொஞ்ச எங்கன எனக்கு சொல்லித் தருவீங்ளா கேட்டா
ஃபோனு சொல்லிதந்தாலா புரியாது ப்ரோ அத நீங்க பிராக்டிகலா பண்ணாதா புரியு எனக்கே நா காலேஜ்ல படிச்சது ஒன்னு ஆ இங்க வந்து நா ஒர்க்ல இது இன்ன ஒன்ற மாசமா கத்துக்கிட்ருக்காரு
ப்ரோ இது காலேஜ்ல வச்சு ஒங்களுக்கு சொல்லி் குடுக்கலையா
காலேஜ்ல சொல்லி் குடுப்பாங்க காலேஜுக்கு இதுக்கு சம்பந்த கெடையாது
அப்டியா ப்ரோ
ம் நீங்க சுபை எல்லா சொல்லுவாங்க ஜாவா படிங்க பைத்தான் படிங்க சி பிளஸ் பிளஸ்லா படிங்க வேல கன்பாஃம் கெடச்சிரும்பாங்க
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கண்டிப்பா ஆமா ப்ரோ
அதலா வேஸ்ட்டு
ப்ரோ இவ் இப்ப நீங்க நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டுதா நீங்க இப்ப வேலைக்கு போயிருக்கிங்ளா ப்ரோ
டிப்ளமோ முடிஸ்ட்டு இன்ஜினேரிங் முடிச்ச
அப்டியா ப்ரோ டிப்ள டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் து அதே மாதிரி ம் இன்ஜினேரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸா ப்ரோ
ஃபஸ்டு மூனு வருஷ இதுல படிச்சே இதுல ஒரு ரெண்டு வருஷ படிச்சே இன்ஜினேரிங் கு படிஸ்ட்டு அதுக்கப்புற வேலைக்கு இ வர்ஷ
ஓக்கே ப்ரோ ஓக்கே ப்ரோ ப்ரோ இப் இப்ப இன்ஜினியரிங் முடிச்ச பிறவு நீங்க இன்ஜினேரி்ங்ல காலேஜ்ல இருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் குடுத்தாங்களா இல்லாட்டி நீங்க ஏதாவ தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு
இல்ல இல்ல தெரிஞ்சு நானா தேடி கப்டிஸ் சம்பன ஃபர்ஸ்டா எடுத்தாங்க கேம்பஸ் இன்ட்ரீவ்ல எடுத்து சம்பள ஒழுங்கா வர்ல அப்ற அவுனுங்களே அம்ச்சுட்டானுங்க அதும்லா காண்டேட்தா போடுவேன்னாங்க
ஆ
இந்த மேரி சம்பளந் தராம இருந்து வெஸ்டா போயிருன்ட்டு அப்ற நா சென்னை வந்து சென்னை வேல தேட ஆரம்ச்சே
ஓக்கே ப்ரோ ஓக்கே ப்ரோ ப்ரோ நீங்க மட்டுந்தா இல்லாட்டி தனியா வந்து இங்கலட்டு உங்க ஃப்ரெண்டோட சேந்து
இல்ல நா ஒரு நாலு அஞ்சு பேர்ருக்கோ எல்லா தனித்தனியா வேற வேற பக்க இருக்காங்க
ஆ ஆனா ஒரே கம்பெனில இருக்கீங்க
இந்த ஏரியா வேற
அப்டியா ப்ரோ அப்போ உங்க கூட வேல தேட்றதுக்கு வந்திருப்பாங்கல்ல ப்ரோ நீங்க மட்டு தனியா
இல்ல இல்ல ஃபஸ்ட்டு அதா சொல் நா உம் இப்ப நா வேலைக்கு வந்து மூனு வருஷ ஆவுது ஃபஸ்ட்டு வருஷ எல்லா ஒன்னாதா வேல செஞ்சோ
அ அ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதுக்கப்புறோ ஆமா ப்ரோ
ஏர்டெல்ல வேல செஞ்ச நெட் ஒர்க்ல
அ அ
ஸ்டார்ட் பண்ணிதா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா அடு த்து எல்லா ஆளுக்கு ஒரு பக்கோ அப்பிடியே டைட்டில் பார்க்குன்னா கே உனக் தெரியுமா
டைட்டில்
டைட்டில் பார்க்கு
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
ம் டைட்டில் பார்க்குங்கிறது மெயின் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரோ கம்பேனி இருக்கு
அ அ
அந்த ஆயிரோ கம்பேனில பத்தினா ஆளுக்கொரு கம்பேனில வேல செய்யறோ
ஓகே ப்ரோ
அது ஒரே பில்டிங்ன்னு வெச்சுக்கோங்களே ஒரே பில்டிங்கு அந்த பில்டிங்க்குள்ள ஆயிரோ கம்பேனி இருக்கு
ஓகே ப்ரோ
கம்பெனில நா ஒரு கம்பெனி வேல செய்ற ஆளுக்கு ஒரு கம்பெனியில வேல செய்றா
அ அ அ
ம் வேற வேற ப்ராஜெக்ட்டு வேற வேற இது கம்பேனி
ஓகே ப்ரோ ப்ரோ நீங்க இப்ப காலேஜ் முடிஞ்சுட்டு எது கோர்ஸ் எதாவ்து போட்டீங்ளா
கோர்ஸ் எல்லா வேஸ்ட் ப்ரோ கோர்ஸ் எல்லா வேஸ்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தா போது அவங்க பேசுறது புரிஞ்சா சேரி
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
பிரெஷ்ஷருக்கு எதுவுமே கேக்கமாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ்சு அப்டின்னு சொல்லி வந்தீங்கன்னா அவ எல்லா நெறைய கேள்விதா கேப்பா அ மாட்டிப்பிங்க ஃபிரெஷ்ஷர் சென்னா செரி அவனுக்கே ஒன்னு தெரியாம தா வருவா நார்மலா ஜென்ரலா கேக்கற கேள்விக்கு பதில் சொல்றானா அப்பிடிதா பாப்பாங்க அது அதா கொஞ்சோ இது ஐ டி க்கு செலக்ட் ஐ டி கம்பனினா ஓகே பயோ கொஞ்சதா இருக்க அப்டின்ட்டு எடுத்துப்பாங்க
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இப்ப என்ன நா அ நாங்க மெக்கானிக் முடுச்சுட்டு வர முடியாதுல்ல ப்ரோ ப்ரோ அந்த மாரி ஐ டி பீல்டுக்கு அப்பிடிதான
வர முடியாதுனு இல்ல அதாவது ஒவ்வொரு கம்பேனில எனி டிகிரி னு எடுப்பாங்க
ஆமா ப்ரோ
அந்த மாரி அதுல வேணா வரலா நீங்க ஒவ்வொரு தே இதுதா எடுப்பாங்க
ப்ரோ இப்ப பிரஷ்ஷர்ஸ்சுக்கு ஏதாவது அப்ளோ பண்றது எதாவது போட் எதனா வேகன்சி விட்டாங்கனா எனக்கு எதாவது இன்பர்மேஷன் தர முடியுமா ப்ரோ
ம் நீங்க ஒண்ணு இல்ல என்னது இந்த அப்ளிகேஷன் ஏத்திக்கோங்க இந்த அது பேரு என்னா பேரு வரமாடினுது அ லிங்கின்னு
லிங்க்லின்னு நா வெச்சிருக்கே ப்ரோ அதுல எல்லாமே போஸ்ட் எல்லா பண்ணிருக்கே ஆனா அதுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல்லா வந்த மாரி தெரில ப்ரோ
கரெக்டா மெயில் பண்ணீங்கன்னா வரு அவனுகளே கேட்டுருப்பாங்க ஃப்ரெஸ்சரன்ட்டு இல்ல அப்டின்னா நீங்க சென்னை ஆனா இப்ப எல்லா நா வேல செய்யற எடத்தலால எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுதா எடுப்பானுக
அப்பிடியா ப்ரோ
னேலே எக்ஸ்பீரியன்ஸ் மட்டு தா எடுப்பாங்க
ஆஹ் இதுக்கு முன்னா நீ ஜாயின் பண்ணிருப்பீங்களா ஃபர்ஸ்ட்டு அப்போமெல்ல எப்டி எடுப்
இல்ல இல்ல அதா ஏன்டியே நெறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேத்து ஃப்ரெண்ட்ஸோட தம்பிக்கு வேணு அது வேணும் நீ பழைய கம்பெனில வேல செஞ்சல கேட்டுப்பாருன்ட்டு யாராது வெளியே வந்தாதான உள்ள ஆள் எடுப்பாங்க ஆஹ் அதனால அந்த மாரி போயிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்டே ஒரு அஞ்சு ஒரு பத்து இருவது பேர் கேட்டாங்க அந்த பழைய கம்பெனி இதுல தான கேட்ருப்பாங்க பசஸ்தான கேட்டுருப்பாங்க எப்டியாவது எனக்கு கேட்டு பாருங்க அப்டின்னாங்க கேட்டிருக்க பட்டு இப்போதைக்கு வேக்கன் ஏன்னா உள்ள எனக்கு மேனேஜர்ல இருந்து எல்லா பழக்கோ
ஆஹ்
ஆள் இல்ல எடுக்கல எப்டியு இன்னு ஒரு ஆறு மாசோ ஆயிரு
உம்
அப்டினாங்க ஒரு பத்து இருவது பேர் வெளிய போனாதா அவனுங்க ஆள் எடுப்பாங்க
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அந்த மாரி வேல எல்லா நெறைய இருக்க ப்ரோ வந்தா சென்னை வந்தா ஒரு அஞ்சு பேர் வந்தீங்கன்னா
உம்
நெறைய இருக்கு தொட்ட பக்கம்லா ஐடி கம்பெனி இருக்கு ஆனா நீங்க முடிச்சது இது முடிச்சிருக்குறீங்களே இன்ஜினியர்னா நீங்க ஷோரூம் கிது பாக்க வேண்டிதான பைக்கு காரு
ஷோரூம்லா சாலரி கம்மியா இருக்கும் ப்ரோ
ஸ்டார்டிங் அப்டிதா குடுப்பானுங்க கொஞ்ச நாள்ல வேற எதா பாக்லா ஏன்னா நீங்க ஷோரூம் சைடு போறதா பரவால்ல அதுவு நீங்க ஒசூர் சைடுலா போனீங்கன்னா நெறைய வேல இருக்
ஆமா ஆமா ப்ரோ அங்க என்னோட ஃப்ரெண்ட் எல்லாரு அங்கதா இப்ப போயிருக்காங்க ரீசன்டா
அசோக் லைலாண்ட்லா இது டி வி எஸ் ல சேந்தீங்கன்னா ப்ரமோஷன் சரியான ஃபர்ஸ்ட் ஸ்டாடிங் பாஞ்சிருவா இருவதுருவா தருவானுங்க கொஞ்ச டெவலப் ஆயி சூப்பர்வைசரு அந்த மாரிலா போயிட்டீங்கன்னா சம்பளோ ஃபுல் இன்கிரீமெண்ட் தருவாங்க டி வி எஸ் ல கெடைக்கறது கொஞ்சோ கஷ்டோ கெடச்சதுடா லக்கு ஃபஸ்ட் சாலரி பாக் கூடாது
உம்
எப்பயுமே சென்னையே வரீங்கன்னா யாலா வரப்போ பத்து பன்னெண்டுதா குடுத்தானுங்க
ஓகே ப்ரோ
அப்புறோ சேரி ஓகே ரூமுக்கு கூட காசு இருக்காது போனோம்னா ஏழு ரூவா ரூம் வாடக சாப்பாடுக்கு ஒரு மூணு நால் ருவா புடிங்கிருவானுங்க மிச்சோ ஆயிருவா ரெண்டாயிருபா எக்ஸ்ட்ரா நாங்க ஓட்டுவோ ஆயிர ருவா கூட இருக்காது ஐநூறு இந்த மாரி தா இருக்கு அத வச்தா நாங்க மந்த் அப்டே ரன் பண்ணோ அப்டிதா எங்களுக்கு இருந்துச்சு அப்பறோ கொஞ்சோ ஒரு ஆறு மாசோ ஏழு மாசோ வேல செஞ்ச பிறகு வேற இன்னொருத்தர் எங்க கம்பெனில இருந்து இன்னொருத்தர் போனாரு அவர புடிச்சு அவரு போனாரு ஒடனே ஒரு மாசத்து ரெண்டு மாசத்துலயே வாங்கடா வேக்கண்ட் இருக்குடா அப்டின்னு சொல்லி கூப்ட போது அப்பயே அவர புடிச்சி உள்ள பூந்தூட்டோ இன்னொரு கம்பெனி சோ நீங்க உள்ள நொழையாம மா எனக்கு ஸ்டார்ட்டிங்கே இருபத்தஞ்சு முப்பதுன்னு கேட்டீங்க அப்டின்னா சென்னைல வாய்ப்பில்ல நீங்க வேற கம்பெனி உங்களுக்கு தர மாரி போயிருங்க அப்டின்ட்டுருவாங்க
இப்ப இன்டர்வியூல்லாம் அப்படிலா சொன்னோனா கண்டிப்பா வெளிய போயிருன்னு தா சொல்லுவாங்க
ஆமா ஏன்னா இப்ப
ஒனக்கு என்ன தெரியு ஒனக்கு இப்ப சிம்பிளா இப்ப இன்ஜினியரி முடிச்சுட்டு ஒனக்கு இவ்வளோ ரூவா நீ என்ன நீ என்ன உனக்கு என்ன தெரியு அப்படிங் கேப் பாங்க ஆ ம்ம் ஆ ஓகே ப்ரோ ப்ரோ காண்டக்ட்லயே இருங்க போது
ஓகே ஓகே ஓகே
ம் ம் ம் ம் ம் ம்